ஹலோ ஹலோ ஆ சிஸ்டர் குட் ஆஃப்டர்நூன் சிஸ்டர் சாப்ட்டீங்க அ சாப்ட்டிங்களா ஆ சாப்டே சிஸ்டர் ஓகே ஓகே இப்ப இன்னிக்கு நண்டு கொழம்பு அங்க
நண்டு கொழம்பு என்னங்க சிஸ்டர் நடுவுல திடீர்னு
அது வந்து எல்லாத்துக்கூ வாங்கிட்டு வந்ட்டாங்க
செர் செரிங்க
அ அதூனால ம் செர் சேரி அப்பிடியா அப்படிதா எப்போதூ இன்னிகிதா அந்த மாரி அத கேட்டுனெ இருந்தா பையன் சரி அப்டின் வாங்கினு வட்டாங்க போல இருக்குது ஓகே ஓகே அத டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா தூங்குகிற டைம் வேற ரெஸ்ட் எடுத்துருக்கிங்கல
என்னங் சிஸ்டர்
ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தீங்களா டிஸ்டப் பண்டோனா
ஐயோ இல்ல இல்ல நா சும்மா மொபைல நோண்டிட்டு இருந்தே வேற என்ன
ஆ சேர் செரி செரி அ நீங்க கேட்டிருந்தீங்கல்ல அத வந்து எப்படி செட் பண்றதுன்னு சொல்லி
ஆமா
அது வந்து அது வந்து ஒன்னூ இல்ல சிஸ்டர் நீங்க பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணோ ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்றோ அதுல அ பண்வீங்ளா
ம் பண்ணீட்ட சிஸ்டர்
அதுல வந்து சைட்ல டூல்ஸ் இருக்கு
ஆமா இருக்
டூல்ஸ் மாரி டூல்ஸ்ல போயிட்டு கீழ போய்ட்டு பாத்தீங்கனா கிரீட்டிங்ஸ் மெசேஜுனு ஓன்னு இருக்கு
கீழ என்னங் சிஸ்டர் என்ன இருக்கு
கிரீட்டிங்ஸ் கிரீட்டிங்ஸ் மெசேஜ்
ஆமா கிரீட்டிங் மெசேஜ்ன்னு இருக்கு
அ அதுல போயிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம என்ன அதுல நா வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டிக்சரா குடுத்துருக்கேனா ஒரு மெசேஜு அது மாதிரியே நீங்க வந்து உங்களுக்கு புடுச்ச மாரி அ நீங்க வந்து கிரீட்டிங்ஸ் வெக்கணு
போட்டுக்கலா
அ ஒ லின்க் வந்து நீங்க குரூப் ஆல்ரெடி ஓபன் பண்ணிருக்கணு அந்த லின்க்தா அதுல குடுக்க முடியு புரியிதா இப்ப நம்ம இன்வைட் பண்றோல குரூப்புக் வாங்கன் சொல்ட்டு இன்வைட் பண்ணும் போது எங்க போய்ட்டு லின்க் எடுப்போ அ நம்ம குரூப்பையே நம்ம கிரியேட் பண்ண குரூப்பையே எடுத் து அதுல உள்ள போய் ட்டு நம்ம இன்வைட் பண்றது ஒரு லின்க் எடுப்போல அது அந்த லின்க கொண்டு வந்து இதுல வெச்சிர்ணு பேஸ்ட் பண்ணிர்னு
ஓ நா ஃபஸ்டே இதுலயே டைப் பண்ணி ஆனா இதுலதா நம்ம எல்லாமே பண்ணனு
அ ஆமாமா லின்க் மட்டு அங்கய்ருந்து எடுத்துக்கணு
ஓ சேர் செரிங்க அப்பப்
இப்ப ரெண்டு மூணு ஐ டி இருக்கு அப்டின்னா ஒரு லின்க் எடுத்து காபி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணிட்டு மறுபடி காப்பி பண்ணி பேஸ் பண்ணுங்ளா
அ அது நா வந்து மூணு டிஃபரண்ட் டைப் சூப் வெச்சிருக்கே அந்த மாரி நீங்க வந்து ரெண்டு குரூப் வெச்சிருந்திங்கனா அது மாரி பண்ணிக்கலா ஒரு குரூப்த்தா வெச்சிருந்தீங்கன்னா ஒரு ஒரு லிங்க்கு அது மாரி
ஓ செரிங்க சிஸ்டர் இப்ப வந்து எப்டின்னா எ இல்லைங் சிஸ்டர் இப்ப ரெண்டு நெம்பர் இருக்கு
ஆம் அ ஆமாமா இப்ப நீங்க எந்த நம்பர்லருந்து பிசினஸ் அக்கொன்ட் ஒ பன் பண்ணிருக்கீங்ளோ இதெல்லா செட் பண்றீங்களோ அந்த நம்பர்க்கு புது மெம்பர்ஸ் யாராது இல்லைன்னா உங்க ஃரெண்ட்ஸ் யாராது ஹாய்னு மெசேஜ் பாண்றாங்கனா அவுங்களுக்கு ஒடனே இந்த கிரீட்டிங்ஸ் போய்டு அவுங்க வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க நீங்க இன்வைட் பண்ண வேண்டியதில்ல புடிச்சவங்க அவுங்களே வந்து ஜாய்ன் பண்ணிப்பாங்க
ம் ம் ஓகே சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர்
செரி பரவால்ல பரவால்ல சிஸ்டர் அ அது மாரி நீங்க கொஞ்ச கொஞ்சமா ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் மன்த் ஒரு ட்உ வீக்ஸ் ஒன்னு தெரியாது லைட்டா என்ன அது புதுசா ஓபன் பண்ணிருக்கீங்க அப்டி இப்டின்னு கேப்பாங்க அப்றோ கொஞ்ச கொஞ்சமா பர்ச் சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனா அ உங்களுக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர்ல வந்துடுவாங்க
ஓ செர் செரி
ம் நீங்க ட்ரை பண்ணி பாக்குறன் தானே சொல்றீங்க அதனால உங்கள்ட முன்கூட்டியே சொல்றே நா பண்ணத அப்டியே உங்களுக்கு ஷேர் பண்றேன்
ஒ செரிங்க சிஸ்டர் அப்பப்ப ஷேர் பண்ணுங்க நானும் அப்டியே போட்டுவிட்ரே நா எப்டின்னா அ இப்பதைக்கு எதும் போடாம இப்ப ஒரு இவ்ளோ பேர் பர்சன்லா ஜாயிண்ட் ஆனாதுக்கப்பறோ நம்ம போட்டா கொஞ்சோ யூஸ் ஃபுல்லா இருக்கும்
ம் ம் ஆமா ஆமா
இப்ப கம்மியா ஒரு பேரு ஒரு பத்து பேரு பதினெஞ்சி பேரு இருக்காங்கனா போறது வோஸ்ட்டு தானே
ஆமா மா மா
நானு அதா யோஷ்சிட்டு செரி ஒரே இதா கலெக்ட் பண்ணி வெச்சிட்டு அப்பதிகப்றோ ஒன் டேக்கு ஒரு டேன் வ்யூ போட்டோஸ் மட்டுன் நம்ம சென்ட் பண்ணிக்கல டென் டென்னா நம்ம செண்ட் பண்ணம்னா கரக்ட்டா இருக்குன் அப்டிங்கர மாறி யோஷ்சோ
ஆ செரி செரி நீங்க இன்ஸ்டால இருக்கீங்களா
ஆன் இருக்கேன் சிஸ்டர்
பர்ஸ்னலா யூஸ் பண்ணிருப்பிங்க
இல்ல இல்ல அது சும்மா ஒப்பன் பண்ணி இந்த மாரி ரீல்ஸ் பாக்கறத்துக்காக மட்டு தா வெச்சிருக்கு அதுல எந்த ஒரு போட்டோவும் எதுமே போடுல
அப்டியா நீங்க ஒரு வேள அது மாறி அ நா உங்ளுக்கு சப்ளையர் நம்பர் சென்ட் பண்றேன் உங்களுக்கு விருப்பன் இருந்தா நீங்க அதாலியே டைலி டெய்லி ஒரு ஒரு போஸ்ட் போட்டா போதும் அந்த மேக்சிமம் வந்து அதுல இருந்து நமக்கு வருவாங்க இந்த வாட்ஸ் அப்ல நம்ப ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸு அப் சா இருப்பாங்க நமக்கு புது ஆளு வேணும் அப்டின்னா நம்ம வந்து இன்ஸ்டாலந்து யூட்யூப்லயும் மட்டுதா நமக் வருவாங்க
ஆனா யூடியூப்ல வந்து வீடியோ மார் தானேங்க போம் போட முடியும் போட்டோ வி ஷேர் பண்ண முடியும்
ஆ இது மாதிரி நீங்க கீழக்கு வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துட்டு நீங்க சாரீஸ் வந்து எக் ப்ளோர் பண்ணுபோது உங்களுக் வந்து இந்த ப்ரைஸு அப்டின் சொல்டு நீங்க மென்ஷன் பண்டு சாட்ஸோ வீடியோஸோ ஏதோ ஒன்னு எடிட் பண்ணி போட்றீங்கன்னா அதுலயிந்து அப்டிதா கனெக்ட் ஆவாங்க
ஓ செ சரிங்க சிஸ்டர் இப்ப அந்த இன்ஸ்டா வந்து நான் எப்டிங் ஆட் பண்றது
இன்ஸ்டா வந்து நா உங்கக்கு அ அது வந்து நம்ம டீப்பா நம்ம ஒரே இதுல வந்து சொல்லிட முடியது ஷாட்ட அவங்களுக்கு புரிய புரியு புரியாது ரொம்ப கொழப்பிடு அதனால நா சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதெல்லா ஆட் பண்ணிக்கலா ஓபன் பண்ணி ஆன் அதுலயே நெறைய விஷயம் இருக்கு
கே ஆஸ்படடல்
அப்டியே வெளில இருக்காங்க உங்களுக்கு இப்போ சொன்னோம்னா தலையில கண்ணு கட்டி காட்ல விட்ட மாரி இருக்கு அத ரிஸ்க் எடுக்க விரும்பல ஆ சரி சரி
ஆ ஒருத்திங்க இருக்காங்க அங்க அங்கட்டுந்து எப்டின்னா ஜுவல்லரி மட்டும் போட்டுட்யிருந்தாங்க நீங்க இப்ப இதே இத இது மாரி சொன்னீங்க சோ நீங்க சொன்னதுக்கப் சொன்னாச்சி நம்ளு இது மாரி குரூப் மாரி ஓபன் பண்ணி நம்ம போட்டாதா நம்ம எல்லாத்துக்கு தெரியு நம்ம சர்குல இருக்குற எல்லாத்துக்கு தெரியு ஏன்னா ஒவ்வொருத்தைங்களு அ நம்ம மட்டும் ஷேர் பண்ற மாதி இருக்கும்ல்ல அவிங்க வேணுணா அவிங்க பாத்து இது பண்ணுவா இல்ல நம்ம மட்டு ஷேர் பண்டு சும்மா தள்ளி விட்டு பேயிருவாங்க ஆ நீங்க சொன்னதுக்கு அப்றோ தா எனக்கு இந்த ஐடியாவே தோணுச்சு நம்ளே தனியா ஒரு குரூப் ஓபன் பண்ணுவோ அப்டின்
ஆமா ஆமா சிஸ்டர் உங்களுக்கு யூஸ்ஃபுல் நீங்க இப் போட்றது இப்ப நீங்க அப்லோட் பண்ணா நீ உங்களோட இத மட்டுதா அவுங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஆ நீங்க வேற யாருக்கும் பதில் சொல் அதனாலதா உங்கள வந்து அப்டியே மெயின்டன் பண்ணிக்க சொல்வாங் ஃபர்ஸ்ட்டு புதுசுலா அப்டி இப்டி முன்ன பின்ன இருக்கு ஆ அப்றமா ஸ்லோவா அவுங்களுக்கு ஒன்னும் தெரியாது ரெகுலரா அது ஒரு ஸ்டேட்டஸ் போட்டா ஒரு ஒரு என்கொயரி ஒரு சேல்ஸ் அந்த மாரி கெடைக்கும் இன்க்ரீஸ் ஆவாங்க கொஞ்ச கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆவாங்க
ஆ அப்பாவோட சிஸ்டர்
ஆ சொல்லுங்க சொல்லுங்க
நீங்க இப்ப டெலிவரி பண்றீங்க அப்டின்னா ஆள் ஆ நம்ம தமிழ்நாடு மட்டும்மா இல்ல எந்த மாரி
ஆ நம் மேக்சிமம் வந்து நம்ம நம்ம கிட்ட வந்து தமிழ்நாட்டுக்குள்ள உள்ளவங்கதா ஆர்டரு பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் வந்து என்கிட்ட வந்து ஆர்டரு பண்ணாங்க ஆனா அவுங்க ஃப்ரெண்டு கிட்ட குடுத்து ஆந்திரபிரதேஷ் அந்த மாரி அவுங்க ஃப்ரெண்டு கிட்ட குடுத்து அப்டி யூகே அதுமாரிலா போயிருக்கு
ஓ ஓ செர் செரிங்க
அது வந்து நமக்கு ஒன் கேஜிக்கு ரெண்டாயிரத்து அறநூறு அந்தமாரி கேப்பாங்க இன்டர்நேஷனல் ஷிப்பிங்னா ஷிப்பிங் அமௌண்டு மட்டும் அதனால நம்ம வந் து அவுங்களே ஷிப்பிங் அமௌண்ட் அதிகமா இருக்குன் சொல்ட்டு இந்தமாரி இந்தியால ஃப்ரெண்டு கிட்ட அதுமாரி இந்த டேட்ல வர்றாங்க அவுங்க இந்த அட்ரஸ் குடுத்து அங்க புக் பண்ணிருவாங்க
ஆ சிஸ்டர் ஆனா எனக்கு தெரிஞ்சி என் சைட்ல இருக்குற எல்லா கேக்குறாங்களா வந்து ஃப்ரீ டெலிவரி எப்டினா டெலிவரி சிப்பிங் வந்து ஃப்ரீயா கெடைக்குமா அப்டிங்கிற மாரி எதிர்பாக்குறாங்க
அப்டி உள்ளவங்க கிட்ட நீங்க என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா இந்த அமௌண்ட்லயே அட் பண்ணியிருக்கனும் அது மாரி கூட அவங்க வந்து வாங்கிப்பாங்க ரெடியா இருப்பாங்க எப்டின்னா இப்போ வந்து நம்ம ஒரு செவன் ரூபீஸ் சொல்றோ அ பிளஸ் வந்து ஷிப்பிங் அந் அம்பதுரூவா அப்டின் சொல்றப்ப யோசிப்பாங்க டக்குன்னு செவன் டபுள் நையன் ஃப்ரீ ஷிப்பிங்னா வாங்கிருவாங்க அது மாரி கஷ்டமர்லா இருக்காங்க ஷிப்பிங்கே அதே ஷிப்பிங்க அதுலே போட்டுறது
ம் ம் ம் நம்ம அந்த அமௌண்ட்லே ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வெச்டோம்னா அது கரெக்டா அதாயிரு
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆ வந்து
உம் உம்
செரி செர் சிஸ்ட அதுமரி ட்ரிக்ஸ் நீங்க யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க ஆ கண்டிப்பா உங்களுக்கு வந்து கண்டிப்பா உங் ப்ராஃபிட் வரு வரப்ப என்ட சொல்லுங்க
கண்டிப்பா சிஸ்டர் ஆ இப்ப ஒரு பொண்ணு கேட்டாங்க நல்லா ஷேர் பண்ணே அவிங்க வாங்குறேன்னு சொல்லல வேனானு சொல்ல அம்ச்சி விடுங்கனாங்க அம்ச்சி விட் டைம் பாக்குறாங்க நா பாத்துட்டு சொல்ற அவ்ளோதா மித்தபடி என வேணு ந்தி அதெல்லா எதுமே கேக்க ஆனா ரேட்டு மட்டு கேட்டாங்க ஃபஸ்ட் எடுத்தது ரேட்டு தா கேக்றாங்க டிசைன் பாக்கர்து இல்ல கிளாத்து பாக்கல ஆனா வந்து இல்ல எப்டிமா எப்டி இந்தாலு கிளாத் இது இன்னா கிளாத்ன்னு இந்தமாரி கேட்ருந்துருந்துக்கலா அவிங்கோ எடுத்து அவ்ங்க என்ன கேக்குறாங்
அப்டிதா அப்டிதா கேட்பாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன ஃபிரைஸ் தா கேட்பாயிங்க ஏன்னா அவுங்க்கு வந்து அதுதானே இம்பார்டன்ஸ்ச நம்ம பிடிச்சிருக்குனோனே எவ்ளோ ஃப்ரைஸ்னு நம்ம கேட்போம்ல அத நம்ம அக்சப்ட் பண்ணிக்கணு ஆ நீங்க வந்து சொல்லும்மோது இது வந்து ஃபிராண்டடு அதுனால தா இந்த ப்ரைஸ் வருது உங்களுக்கு அப்டின்னு நீ சொல்லிருனு அப்ப ஏன்னா அப்பதா அவுங்களுக்கு கொஞ்சோ டிரெஸ்ட்டு இருக்கு உம் இப்ப நம்ம ஒ புடவ எடுக்கணுன்னு நம்ம என்னன்னா யோ சிக்கிறோ அது மர்தா அவ்ங் அவங்க எடத்துல இருந்து நம்ம யோசிச்சு பாக்கணு உம் அப்டிதா செரிங்க சேர் சே வேற ஏதாது டவுட்டா இருந்தாலு கேளுங்க நானே ஒங்களுக்கு டேச்சிட்டி மார்க்கேட்டிங் பண்ணி குடுக்குறே
என்னங்க சிஸ்டர்
நானே ஒங்களுக்கு டிஜிட்டல் மார்கெட்டிங் பண்ணி குடுக்குறே உங்க இன்ஸ்டாக்கு எல்லாமே உங்களுக்கு செட் பண்ணி குடுத்தற நீங்களே வந்து டெய்லியு அப்லோட் பண்ணிட்டே இருங்க ஆ கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல்லா குடுக்குறது எப்டி என்னங்கறதே நா உங்களுக்கு சொல்றே
ஆ ஓகே சிஸ்டர்
நமக்கு இப்ப அதிகமா வந்து ஸ்டோரிலேந்து தா நமக்கு வர்றதே ஸ்டோரி வப்போ தெரியும்மா இன்ஸ்டால்ல அந்த ஸ்டோரிலா இருந்து அதிகமா நமக்கு என்கௌரி வருமே அத வந்து நம்ளு லியே வந்து ஃப்பாலோ பண்ணிட்டே இருந்த நம்ப ஸ்டேட்டஸ் எப்டி வெக்கிரோமோ அதே மாரி ஸ்டோரியு போட்டே இருக்கணு உம் புது கஸ்டமர் நமக்கு புது கஸ்டமர் வேணுன்னாலே நமக்கு வந்து ஆ கண்டிப்பா இது வேணு உம்
இன்ஸ்டா மெயின் உம் இன்ஸ்டாவு நம்ம வாட்ஸ்அப் வாட்ஸ்அபே கூட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு சர்க்கில் இந் மாரி போயிரு இன்ஸ்ட்டாதா வந்து வெளியாள்கள் வந்து நம்ம ஜாயின்ட் ஆகுற மாரி இருக்கு எங்ச்சுட்டு
ஆமா ஆமா கண்டிப்பா
ம்
அ அதுக்கு வந்து உங்களுக்கு டெய்லி கஸ்டமர் வர்றது நா வந்து மேக் பண்ணி குடுக்குறே ஆனா வந்து நீங்க பே பண்ணுற மாரி இருக்கும் அதுக்கு அமௌண்டு் ஏனா ஆட்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ற இப்ப நம்ம வந்து ஒரு போஸ்டர் அடிச்சுதானே நம்ப வந்து ஒரு நம்ம ஷாப் இருக்குங்கறதே எப்டி நம்ம வெளிப்படுத்துவோ போஸ்ட்டரு இது மாறி நம்ம யூஸ் பண்ணி தான் அந்த இத ஒட்டுவாங்க அது மாரி இப்ப டிஜிட்டல்லயே நம்ம வந்து ஆட்ஸ் ரன் பண்லா ஒரு நாளைக்கு வந்து டூ ஹண்டரட்ல இருந்து தௌசண்ட் வரைக்கு நம்ப நம்மளோட பட்ஜெட் என்னவோ அதுக்கு ஏத்த மாரி நம்ம ஆட் பண்ணி பே பண்ணி நம்ம வந்து ஆக்சான் பண்லா உங்களுக்கு வந்து கஸ்டமர் வந்துடுவாங்க அட்லீஸ்ட் ஒரு டு்வெண்ட்டி டூ ஃபீப்டி மெம்பெர்ஸ் நம்ப எவ்ளோ ஸ்பெண்ட் பண்றமோ அதுக்கேத்த கஸ்டமர்ஸ் வந்து உங்க வாட்ஸ் அப்க்கு டே